வணக்கம் தோழி நலமா தோழி ஆ நான் நல்லாருக் கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சொல்லுங்க தோழி என்ன
ஹோட்டலு குழந்தைகள்ல்லா நல்லா இருக்காங்களா தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே இப்பையா தோழி இரவு உணவு தயார் பண்ணிட்டு இருக்கே தோழி
சரி தோழி சரி தோழி என்ன தோழி இரவு உணவு
தோழி இரவு உணவு வந்து சப்பாத்தி தோழி கோதுமை சப்பாத்தி செஞ்சு ட்டு தக்காளி தொக்கும் கொஞ்சமா தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கே தோழி
சேரி தோழி சேரி தோழி நல்ல சிறப்பான உணவு தோழி இரவுக்கு இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கனா இது இட்லி தா தோழி இட்லி கொஞ்சோ இட்லி சாம்பார் வெச்ச பசங்களுக்கு
ஆ
அதுதான் தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி என்ன ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லா ஏதாவது பேசுவோமா தோழி
ஆ தோழி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த இந்த கருவேப்பில பொடி இடிப்பாங்கள தோழி
ஆமா தோழி
அது எப்டி தோழி செய்யிறது என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து முடி பாத்தீங்கன்னா ஒரு மாரி ப்ரௌனா இருக்கு தோழி கருப்பா ஆகுறதுக்கு வந்து எல்லாம் சொல்றாங்க கருவேப்பில பொடி முருங்ககீ கீர பொடி இப்ப செய்ய சொல்றாங்க எனக்கு தெரியாது நா இது வரைக்கும் செஞ்சது கெடையாது இட்லி பொடியே பாத்துதான் செய்வேன் நீங்க உங்களுக்கு அனுபவம் இருந்தா எனக்கு சொல்லுங்க தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதாவது தோழி ஏன் நல்ல நம்ம கொள்ளையிலே இருக்குல்ல தோழி அந்த மாரி கருவேப்பிள்ளைய பறிச்சீங்கன்னா உங்களுக்கு பூச் ச்சி இல்லாம பறிச்சிக்கலா தோழி வந்து ஆ பறிச்சு நல்லா கழுவிட்டு தோழி தண்ணீர்ல அலசிட்டு நல்லா என்னா பண்ணனும்னா கொஞ்ச அந்த நீர்ல தண்ணீர்ல்லா உலர்த்தற அளவுக்கு ஒரு நல்ல தூய்மையான துணியெடுத்து காட்டன் துணியெடுத்து பருத்தி துணிய போட்டுட்டு ஆ அதுல நல்லா உலர்த்திவுட்ருங்க தோழி வந்து
ம்
உலர்த்திட்டு ஒரு ரெண் நாள் கழிச்சு பாத்தீங்ன்னா தோழி கொஞ்ச காஞ்சா மாரி இருக்கு அந்த மாரி இருக்கிறப்ப என்ன பண்றீங்கன்னா எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு தோழி அ கொஞ்ச கல்லப்பருப்பு ஒரு நூறு கல்லப்பருப்பு ஆ உளுத்தம்பருப்பு இருக்குல்ல தோழி கருப்பு உளுந்துருக் அத பயன்படுத்தினிங்கன இன்னு நல்லது வந்து உலுத்தம்பருப்பு கொஞ்ச காஞ்ச மெளகா ஆ பெருங்காயத்தூளு இதெல்லா எடுத்து வச்சுக்கணு தோழி கொஞ்சமா எண்ண விட்டு இந்த உலுத்தம் பருப்பு கல்ல பருப்பு அ காஞ்ச மெளகா, பெருங்காய தூளு இதெல்லா போட்டு கொஞ்ச வருத்துக்கணு தோழி அந்த பொன்னிறம் சொல்லுவோ இல்லையா அந்த மாரி நிற வர அளவுக்கு வருத்து எடுத்துக்கணு அதுலே கொஞ்ச பெருங்காய தூள் போட்டுட்டு தோழி இந்த நம்ம வச்சிருக்கோ இல்லயா கருவப்புல உலர்த்தி வச்சோ இல்லையா அந்த கருவப்புல்லயு போட்டு தோழி நல்லா வதக்கி எடுத்துருங்க தோழி ஆ அது வந்து ஆற விட்டு அதுல வந்து கொஞ்ச உப்பு சேத்து அரச்சு எடுத்தோம்னா சுவை நல்லார்க்கு தோழி வந்து இப்டிதா நா வந்து அ என்னோட வீட்ல எல்லாருக்கு குடுப்பே தோழி வந்து
செரி தோழி செரி தோழி நா இது வரைக்கு செஞ்சதில்ல இருந்தாலு நா நீங்க சொன்னத வெச்சு நா முயற்சி பாக்குறே இந்த கருவேப்பிளைய வந்து நார்மலாவே தோழி முடிக்கி என்னோடைய கொழந்தைக்கு வந்து என்ன பண்ற காலைல பாத்தீங்கன்னா அந்த கருவேப்ல இருக்குல்ல பச்ச எலைய அலசிட்டு பறிச்சி அதுல ஒரு பேர்ச்சம்பழத்த வச்சு காலைல திங்க சொன்னே தோழி சாப்புட மாட்றாங்க இல்லன்னா கருவபுல்லைய கொழம்பா குடுத் தா சாப்டுறாங்க தோழி அரைச்சு அத குடிக்கிறதுனாலு குடிக்க மாட் றாங்க இந்த பொடியு சேத்துக்க மாட்றாங்க தோழி இந்த பொடிய நம்ம எப்புடி தோழி வந்து அவுங்களுக்கு க்கு வந்து நம்ப குடுக்குறது
அ கொழந்தைங்கள பாத்தீங்கன்னா தோழி நம்ம இந்த தொவையல் குடுக்குறீங்ள்ள அது மாரி சாப்டாத கொழந்தைங்க கூட கண்டிப்பா இந்த இட்லி பொடி மாரி குடுத்தீங்கான சாப்டுவாங்க தோழி பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லெண்ணைய்யோ அல்லது நெய்யோ ஊத்தி நீங்க கொழந்தைங்களுக்கு ஒரு தடவ குடுத்து பாருங்க கண்டிப்பா கொழந்தைங்க சாப்டுவாங்க தோழி அதையும் மீறி சாப்பலேன்னா தோழி ம் தோசைய வாத்து அதுல நெய் ஊத்தி இந்த பொடி இருக்குல தோழி இத தூவி குடுத் து மடக்கி வச் சு குடுங்க சப்பாத்தியோட என்னா பண்றீங்ன்னா இந்த ரோல் பண்ணுவாங்கள்ள தோழி சுருட்டி வப்பாங்கள அந்த மாரி வேணா குடுத்து பாருங்க தோழி வந்து
சரி தோழி ட்ரை பண்ணி பாக்குறே ஏன்னா நீங்க வந்து தோசைல தூவி குடுக்கும்போது சுவை நல்லார்க்குமா தோழி
நல்லாருக்கும் தோழி நெய்ய கொஞ்ச ஊத்தி பாருங்களே தோழி நல்லாருக்கு வாசனையாவு இருக்கு கொழந்தைங்க அ டேஸ்ட்டு புடிச்சு போய் சாப்டுவாங்க தோழி பாத்தீங்கன்னா
செரி தோழி நா ஒரு தடவ முயற்சி பண்ணி பாக்குறே இருந்தாலு எனக்கு வந்து செல நேரம் பா த்தீங்கன்னா வச்சுக்கங்லே நா குடுத்தேன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கு தோழி நா ஒரு தர இடிச்சுதா பாத்த செய்தல அந்த கசப் உப்பு தன்மை போகாதா தோழி ஒரு மாரி ம்ச் இந்த கருவேப்புலையோட பிளேவர்ருக்குல்ல அந்த வா ஸ் ஒரு மாரி இருக்குது தோழி இடிக்கும்போது அதனால சாப்ட மாட்றாங்க தோழி
அ கண்டிப்பா அது அந்த அந்த கருவேப்புள்ளைக் கினு ஒரு துவர்ப்பு இருக்குல்ல தோழி அது இருக்கதா செய்யு வந்து அந்த துவர்ப் பு எடுக்கறதுக்கு தா நம்ம வந்து நெய்ய வந்து சேத் துக்கணு தோழி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய் சேதிங்கன்னா நெய்யோட மனோ தா இருக்குமே தவிர அங்க அந்த கருப்பிள்ளையோட மனம் வந்து அதுல இருக்காது தோழி அ நீங்க ஒரு வேல கருப்புல இது வந்து இப்டி செய்ய விருப்போ இல்லைனா கூட அ பச்சையா அரச்சிட்டு தோழி நம்ம கோதுமமாவு பெசயுறோம்ல சப்பாத்திக்கு வந்து அப்ப பெசைறப் ப இதையு சேத்து போட்டு பி பெசைஞ்சி நீங்க சப்பாத்தியா வாத் து எண்ணவ் அதெல்லா நீங்க நெய் உத் தி தடவி பாருங்களே சுத்தமாவே அந்த கருப்பிளையோட வாடையே இருக்காது தோழி பாத்தீங்கன்னா
ஆ நீங்க சொல்ற மாரியே நா செஞ்சு பாக்குற தோழி வேற ஏதாவது இந்த தலைக் கு எது எண்ண ஏதோ ரெடி பண்ணலாமா தோழி இப்ப நீங்க சொன்னத ரெடி பண்ணி பாக்கற இருந்தாலு இது வந்து இரும்புச் சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குறதுனால வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கருவேப்பிள்ளைய வந்து அதிகோ சாப்ட சொல்றாங்க
ஆ ஆமா தோழி இது மாரி ம் தோழி நீங்க வந்துத் கேக்குற மாரி வந்து பாத்தீங்கன்னா இரும்புச்சத்து அதிகமா இதுல இருக்கு இ இத விட வே த் இத விட என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீர அ செம்பருத்தி எல ம் இந்த கிராமப்புறங்கள பாத் தீங்கன் பாத்தீங்ளா வயல் ஓரமா கடைக்குன் பாத்தீங்கன்னா
ம்
கீரைகள் இந்த மாரி கீரைகள் வந்து கெடைக்கு வந்து இதோட பாத்தீங்கன்னா அவ்ரிப் பொடியு மருதாணி இதெல்லா வந்து சேர்த்து து எண்ணெயில காய்ச்சி எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அப்டியே நெழல்லயே உலர்த்தி வச்சுட்டு நீங்க தடவி பாருங்களே நல்லா இருக்கு
செரி தோழி நீங்க சொன்னது மாதிரியே நா வந்து ட்ரை பண்ணி பாக்குற இருந்தாலு பாத்தீங்கன்னா தோழி செல நேரோ வந்தூ நம்ம வந்து குடுக்கும் போது அந்த உணவு வந்து எடுத்துக்கிறாங்க சில நேரோ எடுத்துக்க மாட்றாங்க இந்த எண்ணங்கும் போது பஸ் ஸ்கூலுக்கு தினசரி நம்ம தேச்சு வுட்லாமா தோழி இல்ல வாரத்துல ஆ ஒரு இரண்டு நாட்கள் தலைல ஊற வச் சு குளிப்பாட்டலாம்னு சொல்றீங்களா தோழி
அதாவது தோழி ஸ்கூலுக்கு போறப்ப கண்டிப்பா தலயில என்ன வச்சு அனுப்புறதுதா தோழி நல்லது வந்து சொத் தோசதன்னு ஊத்தக்கூடாது கொஞ்சமா வந்து எண்ணெய ஊத்தி தலைல தேச்சு உட்டு அனுப்புறதா தோழி ஏன்னா ஸ்கூல்ல பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆ பரட்டத்தலயோட வந்தோன்னு சொல்லி ம் மித்தல்லா அடிப் வாங்க அந்த மாரி இல்லாம தோழி வந்து கொஞ்சமா எண்ணய தடவி நீங்க அனுப்பிவில்லா தோழி நம்ம வாரத்துல ஒரு நாள்ல தா வெள்ளிக்கெழம வந்து கு பெண் கொழந்தைகளாருந்தா வெள்ளிக்கெழம வந்து நம்ம வந்து என்ன தேச்சு குளிப்பாட் டிறோ ஆண் குழந்தைகளா இருந்தா சனிக்கிழம எண்ண தேச்சு குழுப்பாட்டி விடுனு தோழி அனால டெய்லி வைங்க வாரத் த்துல ரெண்ட்டு நாளோ மூண் நாளோ தலைக்கு வந்த குளுப்பாட்டி வுடுங்க தோழி வந்து
சரி தோழி நீங்க சொல்றது மாரியே நா ரெடி பண்ணி பாக்குறே தோழி ஒரு நாளு ஏன்னா அந்த இந்த எண்ண வந்த அ எப்டினா நம்ம நார்மலா தடவுவ எண்ண வழியு ஒரு மாரி வழிஞ்சு அந்த நெத்திலா வந்துரு அது மாரி அதனால இந்த புள்ளைங்க என்னா பண்றாங்க தடவிக்க மாட்றாங்க தோழி இருந்தாலு இத ஒரு தரவ நா முயற்சி செஞ்சு நீங்க சொன்னது மாரியே செஞ்சு பாக்ரே இந்த பொடிஸ் சொன்னீங்க எனக்கு யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு நீங்க சொன்னது அது மாரி கொழந்தகனா பெண் குழந்தைகளா அதிகொ சாப்லால்ல அது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பெண் கொழந்கள் சொல்றத விட எல்லாருமே சாப்புட்லா வந்து ஒடம்புக்கு நல்லது வந்து ஆ சாப்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கா தோழி வந்து இதோட இது வந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஒங்களுக்கு நல்லதாவே இருக்கு
செரி தோழி செரி செரி வே என்ன தோழி கருவப்புள்ளைல நா கருவப்புள்ளைல கொழம்பு வப்பே தோழி
தோழி தோழி கேக்குதா ஆ கேக்குது தோழி
கருவப்புள்ளைல நா கொழம்பு வப்பே தோழி
ஆ ஆ சரிங்க தோழி
ஆ அந்த கொழம்பு வந்து எப்டின்னா கருவ ப்புள எலைய நல்லா அலச்சிட்டு மிக்சில போட்டு நல்லா அரச்சிருங்க அரச்சிட்டு விழுதா எடுத்துருங்க தோழி வி விழுதா எடுத்துட்டு நீங்க வந்து என்னா பண்ணனு
அப்படியா தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி
அத எடுத்துட்டு பாத்திங்கன்னா தோழி ஆ அரச்சு விழுதா எடுத்தத்துக்கப்பொறோ அத அரச்சிருங்க நேராயிடுமா அதுல ஒரு ரெண்டு தக்காளி புளி அ பூண்டு முருங்கக்கீ முருங்க கீர இருக்குல தோழி அத தூவிட்டா கொட சரியாயிடு தோழி
செரிங்க தோழி செரிங்க தோழி கண்டிப்பா அத வந்து செஞ்சு பாக்கணு தோழி வந்து நீங்க சொன்ன ஐடியாலா வந்து புதுசா தா இருக்கு வந்து கண்டிப்பா இத நானு ட்ரை பண்ணி பாக் தரந் தோழி வந்து இதுவே தொவயலு சொல்றோ அந்த காலத்துல பாத்திங்கன்னா அம்மில வச்சு அரச்சு குடுப்பாங்க தோழி வந்து அது வந்து ச அது வந்து ஒரு தொலியோட வந்து வேற மாரி இருக்கு தோழி இப்பல்லா வந்து நம்ம மிக்சில அரைக்கிறோ வந்து அந்த சுவை வந்து இல்ல இருந்தாலு உடம்பு க்கு நல்லதுங்குறனால நம்ம என்னா பண்றோ மிக்சிலயே வந்து அரச்சிட்டு இருக்கோ தோழி வந்து
அதா தோழி அதுனால நீங்க அதனால ஒன்னு பிரச்சன இல்ல தோழி அத முடுச்சுட்டு நீங்க அரச்சிட்டு அரச் சுட்டு பாத்திங்கன்னா நல்லா நேவா அரைக்க கூடாது தோழி திப்பி திப்பியா அரைக்கனு அ அப்ப தா தோழி நீங்க வந்து அதோட சுவை வந்து கூடுதலா இருக்கு நல்லாவு இருக்கு உங்ளுக் கு அ பூண்டு மட்டு நெறைய போட்டுக்ங்க தோழி பூண்டு வெங்காயோ அப்பறொ என்னான இதுல முருங்கக்கா வத்தல் இருந்துச்ன்னா வச்சுக்ங்ளே தோழி அத போட்டீங்கனா ஒட ஒங்ளுக் நல்லாருக்கு தோழி அது இன்னு சூப்பரவே இருக்கு நீங்க சாப்புட்றதுக்கு
அ
ஆ சாப்புட்றதுக்கு நல்லாவே இருக்கு அதுனால நீ கூடுதல் இப்போதிக்கி வேணுனா தோழி கூடுதல் சுவைக்கி வேணா தோழி நீங்க வந்து என்னா பண்றீங்க நல்லண்ணெ நல்ல நல்லண்ண போட்டுங்க தோழி
பாப்போ செரிங்க தோழி செரிங்க தோழி உங்கள் அழைப்புக்கு நன்றி தோழி
தோழி கேக்குதா